ஆ கேக்குதாப்பா ஆ ஆ சேர் சேர் சொல்லுங்கப்பா ஆமாமா சொல்லுங்க அட்வான்டேஜ்னா நம்ம வந்து பேஸ் வேர்ல்டு ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மி கம்மினா நம்ம வந்து ரொம்ப ஒர்க் இருக்காது ஜஸ்ட் வந்து ஃபாலோப் பண் பன்ற மாரியு இல்ல எதாவது இது இருக்குனா மட்டு மத்த படி நம்ம உள்ள நடுவுல எந்த ஓர்குக்கு கண்டீனிசா இருக்காது இப்ப ஜென்ரல் ஸிப்ட்ல நீங்க மார்னிங் நைன் டு பைவ் போறீங்கன்னா ஹ ஜஸ்ட் நம்ம பிரேக்கு சாப்பிட்ற டைம் மட்டுந்தா பிரேக் இருக்கு மத்தபடி ஃபுல்லா அத்த வந்துட்டு எதாவது பண்ணிட்டு இருக்கணு பட் ஆனா நைட் ஷிப்ட்ல அப்டி இல்ல சோ அதுல குறிப்பிட்ட இந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆக்டிவா இருந்தா போது இந்த நைட்
ஓகே ஓகே ஓகே பட் என்னோட நைட் ஷிப்ட்லா பாத்தீங்கனா எனக்கு வந்துட்டு மார்னிங்கே
சார் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங் சொல்லுங் சொல்லுங்க
ஆ என்னோட இது எப்படினு பாத் தீங்கன்னா நா காலைல சிக்ஸ் டு டூ பாத்தாலு டூ டு டென் பாத்தாலு டென் டு சிக்ஸ் பாத்தாலு ஃபுல்லாவே ஒரே மாரிதா இருக்கு ஆ ஃபுல்லாவே எப்டின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டு டூ என்ன ஒர்க் பண்றேனோ அதுதா டூ டு சிக்ஸ் பண்ணாலு அதா இருக்கு
கேப்பே இல்லாம
இப்ப க கேப் இல்லாம அப்படின்னா இல்ல அதே ஒர்க் அதேதா இருக்கு பிரதர் அங்க பின்னாடி ரொம்ப அரசலா இருந்த மாரி இருக்கு
ஒரே நிம்ஷோ நா வரே ஒரே நிம்ஷ் ஆ பேசுங்க பேசுங்க
ஆ இல்ல என்னோடது அப்படிதா பாத்தீங்கன்னா என்னன்னா காலையில ஆறு டு ரெண்டு நாளு அதேதா ஒர்க்கு ரெண்டு டு எ பத்து நாளு அதேதா ஒர்க்கு பத்து டு ஆறு நாளு அதேதா ஒர்க்கு எனக்கு உள்ளாவே மண்ணு பாத்தீங்கன்னா பிளாண்ட்ட ஓரியன்டா மானிட்டர் பண்றதுதாவே ஒர்க்கா இருக்கு சோ அதுனால எனக் கு அந்த எயிட் ஹவர்ஸ்மே என்னோட பிளான்ட்ட ஹண்ரட் பர்சன்ட் சேஃப்டியோட அப்டிதா நா கொண்டு போற மாரி இருக்கு ஸோ அதுனால வந்துட்டு எனக்கு வந்து ஆ எப்போ பாத்தா அந்த பத்து டு ஆறுனாளு அதுதா இருக்கு சோ என்னோட ஒர்க்ல மாற்றமே கிடையாது புல்லா மானிட்டரிங் தா சில எங்க எங்க டிவியேஷன் வருதோ அந்த அதை நா கரெக்ட் பண்ணனு சோ அதனால நா வந்துட்டு ஒரு சின்ன நைட் ஷிப்டுனு பாத்தீங்கன்னா ஒரு
நைட்ல அதா நீங்க நைட் ஷிப்ட்ல ஓர் க் பண்றீங்கனா கூட டீம்ல உங்க கூட யாருன்னு இருப்பாங்களா இல்ல நீங்க மட்டும் இருப்பீங்களா
இல்ல இப்ப நா வந்து ஷிப்டிங் சார்ஜா போறேன்னா இப்ப நா எனக்கு கீழ கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேட்டர் இருப்பாரு
ஓகே
கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா கன்டினியுசா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு
ஓகே
அதுல வந்து பிளான்ட்ல வந்து எப்பவுமே ஒரே மாரியே இருக்காது எப்பவுமே ஒரேட் அது அது நம்ம ஏன் குடுத்தா ஏன்னு இருக்காது ஒன்னுன்னு குடுத்தா ஒன்னுன்னே இருக்காது அந்த ஒன்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் போயிடு ஒன்ல டூ போயிடு அப்டிங்கும்போது அப்போ அங்க அங்க வந்து பிளான்ட்டோட அ கொஞ்ச அப் நா நார்மாலிட்டி போயிடு அத கண்ட்ரோல் பண்றதுக்கு மறுபடியும் இந்த ஒன்னு நா டூ போயிற்சி ந ஒன்னு குடுத்தருந்தா டூ போயிடுச்சுனா மறுபடியு இந்த ஒன்ன கொண்டு வரணு
ஓகே அந்த லெவல்ஸ் இந்த பாய்ண்ட் நம்பர் வி வச்சிருப்போ அந்த இதுல டிவு அந்த மிஷின்ஸ்ல அத்
ஆமா இப்போ ஒரு ஒரு ஒரு லெவல் ஒரு ஒரு சாதாரணமா சொல்ல போனா ஒரு இப்போ ஆ பாய்லர் கேள்வி பட்டிருப்பீங்க நெறைய பவர்
ஆமா ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க
பிப் பிளான்ட்ஸ்லா இருக்க பாத்துக்கீற்னா பிளாண்ட்டுல வந்து பாய்லரோட வேல வேல தா மெயின் வேல
ஓகே
டர்ஃபைன் இருக்கு சோ இன்னமு நெறை ஓல்ட் டவர் ஸ்டிம்மொட கிம் இருக்குல்ல ஸ்டிம் நானூறு டிகிரி வரைக்கியுமே மினிமேம் மெயின்டன் பண்ணுவோ ஏன்னா நானூ டிகிரியோட கம்மியா போம்போது மாய்சோரோட் மாய்யோடர் கேரி ஒரு அதிகமா இருக்கும்ன்றதுனால நானூறு டிகிரி மெயின்டெயன் பண்ணுவோம் நானூறு டிகிரிய விட அதிகமா போய் அதிகமவு போகூடாது ஆ நானூறு டிகிரியோட கம்மியாவு போயிட கூடாது அந்த ஸ்டீமோட ஜென்ரேஷன் இருக்குல ஸ்டிமோட ஞ் ஆ ஆமா அந்த ஸ்டி அந் டேம் ஒரேச்சேன் மென்டைன் பண்ணிக்யிட்டே போனாங்க சில த கா நம்ம கொஞ்சோ கண் அசதியா இருக்குன்னு தூங்கிட்டோன்னா அந் டெம்பெரச்சர் ஒன்னு கொறஞ்சுரு அப்டி இல்லாடி அதிக போயிடு அப்ப அதிகமாவ் போச்சுன்னா என்னாவு ஸ்டிம் எய்ங்ளுக்கு இன்டர்லாக்டா எல்லா பிளான்ட் ஓட்டல் பிளான்ட்டு இது கேமிக்கல் பிளான்ட்டு அப்டின்றுனால கண்டியூசா வந்துட்டு மானிட்டரிங் கண்டியூஸ்சா இருந்துகிட்டே இருக்கு நம்ம சின்னதா தப் பு நடந்தாலு டோட்டல் பா பிளான்டு டாவ சே டிப்பாயிடு டிப் ஆச்சுன்னா ப்ரோடக்ஸான் ப டிராப்பா ஆயிடு ஃப்ரோடக்ஷன் டிராப் ஆச்சுனா நம்ம போட்டு என்ன பண்ணுவோங்க நாளைக்கு கால மார்னிங்கு நைட் ஷிப்டே பாத்தத்துட்டு போன்லோ காலையில மார்னிங் இருந்து எண் கூவர்ரி குவாரி வச்சி என்ன பிரச்சன ஏது பிரச்சன அது கேம்ரா நம்ம மூஞ்சுக்கு நேரா கேம்மரா வேற இருக்கு நம்ம தூங்கிட்டோமா இல்லையான்னு கூட கண்டு பிடிச்சிருவாய்ங்க சோ அதனால அது அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றது நமக்கு நைட் ஷிப்ட்ல கண் ஒறக்கோ இருக்காது எதுமே இருக்காது கண்டினியூஸ்ஸா மானிட்டிரிங் மானிட் டரிங் மானிட்டரிங் மட்டும்தா இருக்கு சோ அதனால வந்துட்டு அதுல நம்மளாலது தப்பவே முடியாது அந்த விஷ்யத்துல அதனால பிளான் கண்ட்
ஒரு டீம் அத உங்க உங்க கூட மூணு பேர் இருக்காங்கன்னா இந்த பவ் அத
இல்ல இல்ல இப்போ என்னோட ஜாப் எப்டின்னா நா பண்ற வேலைய நா தா பண்ணனு டீம்ஸ் எல்லா கெடையாது இப்ப நா அந்த பிளாண்ட மானிட் ஏன்னா நா தா இருக்கணு நா என்னோட எனக்கு தா அது அது எப்டி ஆப்ரேட் பண்ணணுங்குறது தெரியு
ஓகே
எனக்கு அது இந்த பிளான்ட கண்ட்ரோல கொண்டு வர் என்னால தா கொண்டு வர முடியு அது பிரசரைஸ் பிரஷரைஸ்ட தா இருக்கு எட் டு பிரஸ்ஷரே எட்டு மண் நேரத்துக் வீட்டு வெளியே தாண்டி போயிட்டோ நா வந்து அடுத்த வர ஷிப்ட ஆள்ட்ட ஹாண்டுவோர் பண்ணிட்டேனா நம்மளோட வேல முடிஞ்சிச்சு
சேர்
எத பத்தி யோசிக்க வேண்டா வீட்டு போயிட்டே இருக்கலா பட் அந் எட் எட்டு மண் நேரமு என்னோட கண்ட்ரோல் தா அந்த பிளான்ட் டிரிப் ஆச்சுனாலு எனக்குதா கொஸ்டின் அந்த பிளான்ட்ல அதிகமா ப்ரொடக்க்ஷன் நடந்தாலே நா தா எனக்கு தா வரு எல் எல்லா கொஷ்டின்னு எனக்கு தா வரு சோ அதனால எனக்கு வந்து எ காலைல ஷிப்ட் ஆறு டூ ரெண்டு ஒரே தா ஆறு டூ ரெண்டு அதே தா ஒர்க்கு ரெண்டு டூ பத்துனா அதே தா ஒர்க்கு பத்து டூ ஆறு அதே தா ஒர்க்கு
நா வந்துட்டு நைட் ஷிப்ட் வந்துட்டு பாத்துட்டு வந்தனா நல்லா அடிச் போட்ட மாரி தூங்கிட்டு தா இருப்போ மறு அப்டி எந்துச்சினா பத்து டூ ஆறுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணு நம்ம போயிட்டு தூங்கிக்கலா அப்டின்ற மாரி இருந்துசுன்னா ஆ கிடையாது எனக்கு அப்டிலா கெடையாது ஏன்னா எங்களுக்கு டெய்லி ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சோ பெளஸ்டு
ஓகே ஓகே ரெகுலர் இல்ல
எப்டினா நா வந்து ட்டு நா இப்போ ஃபஸ்ட் எங்களுக்கு வந்து எனக்கு சண்டே வீக்லி ஆஃப்பா இருக்கு மண்டே வந்துட்டு நைட் ஷிப்ட் ஆரம்பிக்கு எப்டின்னா பத்து டு ஆறு நா நைட் போவ திருப்பி அதே மாரிதா டியூஸ்டேக்கு பத்து டூ ஆறு தா வந்துட்டு எனக்கு ஷிஃப்டாகு பட் வெனஸ்டே மாறும்போது பத்து டு ஆறு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆறு மணிக்கு வர அப்டின்னா ஆறு ஏழு மணிக்கு வரன் அப்டின்னா மறுபடியு நா ரெண்டு மணி ஷிப்ட் ட்க்கு ரெடியா இருக்கனு காலைல வந்து கொஞ்ச நேர ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தூங்கிட்டு ஆஃபிஸ் கெளம்பி ரெண்டு மணி டூ பத்து வரைக்கு ஒர்க் பண்ணிட்டு மறுபடி பன்னென்டு மணிக்கு வீட்டுக்கு வருவ
ஓகே ஜிபே பட் இல்ல உங்களுக்கு என்ன பிளஸ் உங்களுக்கு தோணி என்ன பிளஸ் இருந்துச்சு இந்த பண்றதுல ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ ஆ ஹலோ அ ஆ